ஹலோ ப்ரோ ஹலோ ப்ரோ ப்ரோ உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமா ப்ரோ
ஆ தெரியு ப்ரோ உங்குளுக்கு கேட்ச்சு
ப்ரோ நம்ம இந்தியன் லெவன்ஸ்சு எதாச்சு சொல்லுங்க ப்ரோ
இந்தியன் லெவன்ஸு ஆ அ ரோஹித் சர்மா
ஆ சொல்லுங்க
விராட் கோலி ஹர்திக் பாண்டியா சுக்மன் கில்
அவுங்களா ரிட்டேர்ட் ஆயிட்டாங்க ப்ரோ
ஆ சாய் சுதர்சன் வருண் சக்கரவர்த்தி
வேற தெரியலைங்க ப்ரோ மறந்துருச்சு
ஓஹோ நா சொல்டா ப்ரோ இப்ப டீ டொண்டி இப்ப டி டொண்டி வந்த்ட்டு இப்ப உதய சூரியன் வன்ச்சு வைபவன் சூரிய வன்ச்சி எல்லா செலெக்ட் ஆயிருக்காங்க ப்ரோ அவுங்க வந்த்ட்டு வைபௌ சூரியன் வெச்சு ஐ பி எல் லா நல்லா ஆடு வாரு ப்ரோ
உம்
எனக்கு ரொம்போ புடிக்கோ ப்ரோ அவர
எனக்கும் எனக்கும் புடிக்கும் ப்ரோ
ம் ஓகே ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ இனிமேல்தா ப்ரோ
ஜாலியா இருக்கீங்க ப்ரோ நீங்க எந்த ஸ்கூலு
ஓகே ப்ரோ ஒரே நிம்ஸோ ப்ரோ கூப்புர்ற ப்ரோ
ஓகே ப்ரோ